ஆஹ் வணக்கம் தோழி ஆஹ் அப்டி ஆஹ் அப்டியே க அப்டியே எது பண்ணி கண்டினியூ பண்ணிப்போ அதனாலதா இந்த தொலைவு தொலைவு வந்து அதிகமா இருக்கறனால நம்ம போய் வேல பாத்துட்டு இது பண்றதுக்கு ரொம்ப முடியல தோழி
உம் உம் செரி அது ஒர்க் ஃப்ரம் ஹோமே கொஞ்சோ கம்மியா சம்பளம் கெடச்ச வெச்சா கூட பசங்களையு பாத்துக்கலா அப்பிடீன்ட்டு நீங்க இருக்கு இருக்கீங்க
ஆமா தோழி ரெண்டு வருஷம் ரொம்ப அஹ் அனுபவம் வந்து இருக்கு ஆனா கஷ்டமா இருக்கு நம்ம போயிட்டு வர்றதுக்கு டயர்ட் ஆயிடுச்சு வீட்டு வந்தவுனே அப்டியே சாப்பிடறதுல்லா எதுவு பண் ரதுலா அப்படியே தூங்கிறது எதுவா இருந்தாலு பார்த்துக்கலா சொல்லிட்டு திரும்ப காலையில எழுந்திருச்சு ஓடுறது இதே வேலையா இருந்தது எந்திரிக்கிறது ஓடுறது எந்திரிக்கிறது ஓடுறது இதேதா இருந்துச்சு தவிர ஒரு நாள் கூட சண்டே அன்னைக்கு தா ரெஸ்ட கிடைக்கு நாய் ட்ருங்கழம ஆயிடுச்சுனா எப்படா கடைக்கு எப்படா வரு ர மாரி இருக்கு மண்டே ஆயிடுச்சுனா எதுக்குடா வண்டி ஆகுதுன்ற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு இது டென்ஷனா இருக்குன பச பிடிக்கணு போகணு அதே
அதுமா அது வந்து ஞாயிற்றுக்கிழம வர்றது தெரியாது போறது தெரியாது இல்லையா கிது அப்படி வர்ற மாரி க்கு போயிரு
ம்
ஞாயிற்றுக்கிழம ஒரு நாள் தான் டிரரெஸ் எல்லா வாஷ் பண்ணுவோ ஆமா ட்ரெஸ் எல்லா இதுக்கு ப நாலெல்லா நம்ம ட இதுல இதுல பீரோல்ல எல்லாத்தையு அடுக்கி வைக்கலா ஒழுங்கா ட்ரெஸ் எல்லா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பண்ணுவோ அன்னைக்கு நாள் முடிஞ்சு போயிரு
அவ்வளோதா அன்னைக்கு ஒரு நாள்ல வந்து ஒரு வேளையு அடிஷனலா பண்ணணுனா அன்னைக்குதா ஏகப்பட்ட வே
அன்னைக்கு தா அன்னைக்கு தா ஸ்பெஷலா வேற சமைப்போ நம்ம
ஆமா
ஆஹ ஆமா ஸ்பெஷலா சமைக்கிறதுனால அதுக்கு வேற நம்ம டைம் ஆயிருமா சாப்ட்டுட்டு தூங்கிருவோ அது சாப்ட்டதுனால அந்த டயர்டுல ரெஸ்ட்டு எடுக்கலா அப்படி சொல்லிட்டு தூங்க வேற செஞ்சிருவோமா சரின்ட்டு அதுவே அப்படி பேயிருது அது வது என்ன சொல்றது நம்ம ஓட ஓட அந்த ரொட்டின்ல இது பலக்கத்துக்கு ஆயிருது நம்மள நம்மளு பலகியறோ அந்த இதுக்கே நா
இல்ல இல்ல காலையில எ கா காலையில எந்திரிக்க கிறது கொஞ்ச நேரோ ஆஹ் எக்ஸ்ட்ரா தூங்கலா ஆஹ் ஞாயி்ற்றுக்கெலம எப்போ வருதுன்னு எதிர் பாப்போ சனி கிலம ஆச்சினா அப்பாடானு இருக்கு ஞாற்றுக்கிலமைக்கு ஒரு ஒரு மணி நேரோ எக்ஸ்ட்ரா தூங்கறோ
ஆமா ஆமா அந்த ஒரு ஒண்ணுதா இருக்கு ஆமா
மத்தபடிலா மதிய ரெகுலரா சாப்பட்டு கொஞ்ச நேர ரெஸ்ட்டு எடுக்கிறதுன்றது அது ஒன்னு அஸ்யூஷுவல் மாரிதா இருந்தது தவர அந்த நேரத்துலா காலையில தூங்க முடியாம டெய்லி எந்திரிச்சி ரொ ட்டினா ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அப்பாடான்ருக்க மாரி இருக்கு தோழி நெஜமாவே நீங்க காலேஜ் படிக்கிறப்ப இல்ல ஸ்கூல் படிக்கிறப்ப இந்த மாரி வெளியில டூர் எங்கேயு போயிருக்கீங்களா
அதா காலேஜ் கா காலேஜ் படிக்கிறப்ப போனதே கெடையாது ஸ்கூல் படிக்கிறப் பல்லா அந்த கிங்காங் படோ இருக்கு தெரிமா கிங்காங்கு இங்கிலீஷ்ல அத பட தமிழ் வெர்ஷன் வந்துச் சா அப்பும்போது வந்து எங்கலலா கூட்டு போனாங்க ஸ்கூல் டையத்துல கூட்டு போனாங்க கிங்காங் படத்துக்கு அப்புறோ வந் து இன்னொன்னு ஏதோ ஆஹ் இதுக்கு டயனோசர் அந்த படத்துக்கு அப்புறோ வந்து இந்த மாய வேற எதோ ஒரு இந்த பாம்பா இருக்கு தெரியுமா ஒரு பூவ பறிக்க போவாங்கல்ல அந்த பட பேர் தெ டை ஆஹ் அணக்கொண்டா த்ரீ ஆஹ் அந்த இது அந்த படத்துக்கு எல்லா த்துகுமேஸ் ஸ்கூல்ல கூட்டு போவாங்க எதுக்
தோழி உங்க வாய்ஸ் வந்து உங்களோட வாய்ஸ் வந்து ஒரு மாரி இறச்சுனு சவுண்டு வருது தோழி
அப்டியா என்னன்னு தெரிலயே தோழி ஆ
இல்லல்ல உங்க இல்ல வாய்ஸ் வந்து எறச்சல் சவுண்டோடதா வந்து சரி கண்டினியூ பண்ணுங்க ப ஒரு
உம் சொல்லுங்க சொல்லு உ உம் சொல்லுங்க அதா அப்டி இந்த மாரி படத்துக்கு தா கூட்டு போவாங்க ஒரு பா டொன் பிப்டிருபீஸ் தா இருக்கு ரொம்பெல்லா காச எலா கொட்டு போகமாட்டாங்க டுவண்டி ருபீஸ் தா இருக்கு அப்ப அந்த டுவெண்ட்டி ருபீஸ் பண்றதுக்கே நம்ம ரொம்ப சா வீ வீட்ல பேச்சு வாங்கி ஏச்சு வாங்கி கொண்டு போவோ அதே மா
ஆனா நாங்க வந்து நீங்க வந்து சொல்றீங்க நாங்க வந்து காலேஜுக்கு போறப்ப காலேஜ் ல கட் பண்ணிட்டு படத்துக்கு போவோ ஒரே ஒரு டைம் போயிருக்கோ அஹ் எந்திர படோ வந்துச்சு வீட்ல கூட்டு போகல நாங்க என்ன பண்ணுவோ ப்ராக் ப்ராக்டிகள் நோட்டு வாங்கணு சொல்லிட்டு ஒரு டூ பிப்டி வாங்குனா அப்ப அந்த மூவி டிக்கெட் டூ பிப்டி ஆஹ் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட்டு ஆ இப்ப நம்ம அப் அண்ட் டவுன்னு பஸ் சார்ஜு பிளஸ் நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாமே உள்ளடங்குற மாரி ஒரு டூ பிப்டி ஆமா ஏன்னா ஏ நம்ம காலேஜுக்கு போபோறோ சொல்லிட்டு இது இது பண்ணும்னு சொல்லிட் டு எல்லாரு குரூப்பாஸ் இருந்து ஒரு பத்து பேரு சேர்ந்து டிக்கெட் மொதலே புக் பண்ணி தாங்க அதுக்கு பேமெண்ட் மட்டு நாங்க அதுக்கப்பறோ லேட் ட்டா குடுத்தோ அதூ பாஸ்போட்ஸ் சரியான என்ஜோய்மேன்ட்டு பட பேய் பாக்கல கத்தி இதருந்தோ நல்லா என்ஜாய் பண்ணோ அதுக்கப் பிரசாத் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு என்னா ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்ததுன்ருக்கறப்ப அப்போதா வித்தியாசமா எடுத்திருந்தாங்க அந்த சங்கர் டைரக்ஷன் அவரோட
ம் ம் அ ரொம்ப ரொம்ப வெல போட்டு ரொம்ப வெல போட்டு படுத்திருக்கா அந்த போனோ அதுக் ஏத்த மாரி இது ஓடவு செஞ்சதுல ம் எந்திரன் டூ கூட ஓடல எந்திரன் ஒண்ணு நல்லா ஓணுச்சு ஆ நா எந்திரன்
அன் அந்த அந்த அந்த படோ வந்த இதுல தா காலேஜில வந்து செகண்ட் இயர் படிச்சக்கிட்டு இருக்கப்ப தா போனோனு நெனைக்கிறே ஆமா அந்த டயத்துல நல்லா இருந்துச்சு எல்லாரு சே சேந்து போய்ட்டு படம் பாத்துட் தே அங்க ஸ்நாக்ஸ் சு சாப்ட்டுட்டு அப்படியே செரி ஓகே எல்லாரு பாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோ அ அதுக்கப்புறோ சுற்றுலான் ருக்கிறப்ப எங்களுக்கு காலேஜ்ல வந்து பிளாக் தண்டர் ஊட்டி இதுக்கு கூட்டு போனாங்க நல்லா இருந்துச்சு செமையா இருந்துச்சு தோழி நெஜமாவே வேமு ஏனா கா எல்லா வருஷமு போவாங்க எங்கியு எ நம்ம வீட்டுல எல்லா விட மாட்டாங்க ஃபைனல் இயர்னால இதுதா கடைசி வருஷோ ஒரு டைமும் போயிட்டு வர்றோம்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு போயிட்டு வந்தோ மொத நாள் ஊட்டிக்கு போனா அங்க தேயிலை தோட்டம் அங்க இது பாக்குறது மேல அந்த டெலஸ்கோப் ஒன்னு இருக்கு அங்க அத போய அங்கிருந்து அந்த டெஸ்கோப் வழியா பாத்தா மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தெரியு ஆ அது பேரு தொட்டப்பேட்டா தொட்டப்பேட்டா இருக்கு எடத்துல தா அங்க செமயா இருந்துச்சு ஆ ஆ அங்க போயி ஒரு மழ பெய்து மழையில ஐஸ்கிரீம் சாப் ப்றது செமயோ செம அதுவு அங்க
செமயா இருக்கு திரும்ப உங்களுக்கு கா ம மறுநாள் வந்து உங்களுக்கு காசு வந்துரு செமயா இருக்
அதெல்லா இல்ல அதெல்லா இல்ல மழ வந்து உங்களுக்கு மழையில ஐஸ்கிரீம் சாப்ட்டா இதாகும்ன்றதெல்லா இதுங்க உங்க எல்லாருக்கு அந்த மாரி இதாகாது அத என்ஜாய் பண்ணி சாப்படனால அங்க மழன்றது அந்த மழ சாரல் மாரி இருக்கு ஏன்னா அது வந்து மழை பிரதேச அதுல வந்து உச்சியில இருக்கு தொட்டப்பெட்டால அங்க வந்து மழ சாரல் விழுந்துகிட்டே தா இருக்கு கொஞ்ச நேரோ அந்த இது பனிமூட்டம் வறப்ப மழை பெய்யு அதுக்கப்புறோ போயிடுச்சுனா வெயில் அடிக்கு அந்த மாரிதா இருக் கும் அப்புடின் இருக்குறப்ப அவுங்க வந்து உம் இல்ல ஐஸ்கிரீம் சாப்ட்டு அ அந்த தொலைநோக்கு வழியா மீனாட்சியம்மன் கோயில் தெரியு அங்க இருந்து ஊட்டில இருந்து ஊட்டில தொட்டப்பெட்டா மேல ஆமா
எத்தன கோபுரோ இருக்கும் மீனாட்சி அம்மன் கோயில்ல எத்தன கோரோபுரோ மீனாட்சியம்மன் கோயில்ல எத்தன கோரோபுரோ நாலு கோபுரோ என்ன
ஆமா நாளு கோபுரம் மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு போனிங்னாலே நா எந்த கோயில் வாசல் வழியா உள்ள போறீங்களோ அந்த கோயில் வழியா வாச ல்ல வெளியில்ல வரமாட்டிங்க அது நமக்கு தெரிஞ்சா மட்டுந்தா வர முடியு நாலு வழில இப்ப ஏ இப்ப அடச்சு டாங்க இப்ப வந்து அடச்சுட்டாங்க இப் இப்ப உள் விட்றதே வந்து ரெண்டு பாததா விட்றாங்க தெற்கு கோபுரோ உட்றாங்க கிழக்கு கு கோபுரோ விட்றாங்க கிழக்குனுதா நெனக்கிறே மேற்கு மேற் க்கு இப்ப ரெண்டு பாதை அடைச்சுட்டாங்க ரீசன்டா போனனால எனக்கு கொஞ்சோ அதுதது ஞாபகோ இருக்கு ஒரு ஒரு ஒன் இயர் பிஃபோர் லீவுக்குனு எங்கயு தனியா லீவ் னா எந்த லீவு சொல்றீங்க தா இந்த வெயில் காலத்துக்கா அதல்லா எங்கேயு போறதுல்ல தோழி ஆஹா இல்ல தோழி அதல்லா எங்கேயும் போறதுல்ல ஊருக்கு பொங்கல் வச்சாங்க பொங்கல்
நாங்கல்லா எங்க அக்கா ஊருக்கு போனோ நாங்க எங்க அக்கா ஊருக்கு போனோம் எங்க அக்கால்லா இங்க வந்தாங்க எங்க ஃபஸ் பசங்களுக்கெல்லா சேத்து மொத்தோ எங்க அக்காக்கு ரெண்டு ரெண்ட்ரெண்ட் பசங்க அஞ்சு பேர் எனக்கு ஒரு பசங்க மொத்தோ அஞ்சு பேத்தக்கும் எங்க கொலதெய்வோ கோயில்ல மொட்ட போட்டோ மொட்ட போட்டுட் ட்டு அதுக்கப்பறோ இங்க பக்கத்துல வந்து ஆமா அஞ்சு பேத்துக்குமே மொட் மொத்தமா அதா எங்க ரெண்டக் க்கா எனக்கு ரெண்டு ரெண்டு ரெண்டு அக்காக்கு ரெண்டு ரெண்டு சங்க நாலு பசங்களா தா எனக்கு ஒரு பைய சரின்ட்டு மொத்தோ அஞ்சு பேத்துக்கு எ குலதெய்வோ இல்ல அது ரொம்ப வருஷமா கெட்டு ட்டா வந்தது கோயிலு ஒரு அஞ்சு வருஷோ தம்மா சரின்ட்டு இப்பதா கெட்னாங்க கெட்டி கும்பாபிஷேகோ நடத்தினாங்களா நடத்தி ஒரு மாசத்துல அம்மன் குட வந்துச்சு சித்ராபௌர்ணமிக்கு அம்மன் குட வந்தது தோன்ன மறுநாள் அஞ்சு பேத்துக்கு மொட்ட போட்டுட்டு மொட்ட போட்ட கையோட இங்க போனோ மாடிங்கு எங்க ஊர் சைடு தா மாரியம்மன் கோயில் இயக்கங்குடி மாரியம்மன் கோயில் அங்க போயிட்டு அங்க சாமி கும்ட்டு திருச்செந்தூர் போலா திருச்செந்தூரு குலசேகரப்பட்டினமு போலா அப்படினு பிளான் பண்னோ அது பாத்தா பசங்கள வச்சுட்டு ரெடி பண்ணி கிளம்புறதுக்குள்ள டயர்ட் ஆயடுச்சு அதனால நா அந்த
திருச்செந்தூர் எல்லா முன்ன மாரியில்லங்க திருச்செந்தூரே
இப்ப பா இப்ப வந்து இப்ப வந்து இப்ப வந்து இந்த ஃபீல்டுல வந்து இப்ப வந்த ஆட்சி வந்ததுக்கப்ரோ கொஞ்சோ பரவால சொல்லலா நூறுவாக் டிக் போனீங்கன்னா ரெண்டு மணி நேரம் தா நார்மல் டிக்
இல்ல நா இப்ப லாஸ்டா போனங்க லாஸ்ட்டா இப்போதாங்க போயிட்டு வந்தோ டூ டேஸு அதாவது சொல்ல போனா ஒரு டூ மன்த்ஸ் பிபோர் தா போயிட் ஆ டூ மந்த்ஸ் பிபோர் தான் போனோ அப்ப பாத்தன்னா அஞ்சு மண் நேரோ நின்னோங்க
உம் உம்
அஞ்சுமண் நேரோ வெய்ட்ண்னோ அந்த ஹண்ரட்ரூபிஸ்டிக்கட்
நா ஆஹ் அது ஐந்நூறு ரூவாய்க்கு இருக்கு ஆயிர ரூவாய்க்கு இருக்கு நீங்க நூரு ரூவாயிக்கு தா பேயிரிகிங் கிங்க நா வந் ந்து எப்போ அந்த சூசரசம் காரோ இருந்ததில்ல அப்ப போது போன பும்போது பாத்தீங்கன்னா நா எல்லாமே நார்மல் டிக்கெட் தா சரின்ட்டு நைட் ட்டு பத்து மணிக்கு போனோ ஊர்ல இருந்து பத்து மணிக்கு எங்க அம்மா நானு எ பைய மூணு பேர் தா போனோ பத்து மணிக்கு போய் அங்க எராங் ரங்கிட்டு வந்துட்டு நாலர மணிக்கு காலை ல மொத தரிசன பாத்துட்டு ரிட்டன் வந்துட்டோ சூர சமங்காரா இன்னைக்கு சாயந்திரதா நடக்குது அதனால் பத்தர மணிக்கு பாத்துட்டு ஆறு ஆரைக்கு திரும்ப ரிட்டன் வந்துட்டோ ஊருக்கு கெளம்பிட்டு எல்லா வ ரோடே எல்லா வழியு பிளாக் பண்ணி வச்சுட்டு எங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு வழி மட்டு தா சொன்னாங்க அந்த வழி கூட வந்து ப ஏறி வந்துட்டோ அது ரொம்ப கஷ் ட்ட பட்டோ அந்த மாரி அந்த பெஸ்டிவல் டயத்துலலா போவே கூடாது அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு
அதுதா தோழி எப்பேயுமே வந்து அ இல்ல இப்ப போனாவே கூட்டமா தா இருக்கு எல்லா கோயிலயு கூட்டமா தா இருக்கு எந்த கோயில் எடுத்தாலு கூட்ட கம்மியா
அதாவது ரீல்ஸ் பண்ணி இதுவு டெவலப் பண்ணி வுட்டுருறாங்க ஒவ்வொரு கோயிலையு
ஆமா அதாவது திருப்பதி மாரி திருப்பதி மாரி தி திருச்செந்தூர் ஆக்கிட்டாங்க அந்த அளவுக்கு கியூ வரிச அவ்ளோ நிக்கிது பாவோ சின்ன பசங்கள விட் வச்சிக்கிட்டு எவ்ளோ நேரோ நிக்க வேண்டியது இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழி அதனால கோயிலுக்கு
அது அப்பப்ப சைடுல ஸ்நாக்ஸ் வேற ம் அதெல்லா வரும்போது வர்ற வழியில அந்த ஜன்னல் வழிய ஸ்நாக்ஸ் இருக்கு பசங்கள அப்டி கொஞ்ச நேரமா வச் வச்சி வச்சி மூணு மணி நேரோ டிராவல்ல அது முடிச்சாச்சி நாங்க வரும் போது
ஆ தோழி நேரம் நேரம் முடிய போது தோழி ஆ ஆ தோழி அடுத்த கால்ல இது பண்ணிக்கலா தோழி நன்றி ஆ நன்றி தோழி